ஹலோ மச்சியா
கேக்குதுடா கேக்குதுடா
ம் சொல்றா மச்சி இப்போ
டேய் எவ்ளோ நேரத்துக்கு தா நானே சொல்றது நீ சொல்லு இப்போ அ
டேய் நா என்னாட சொல்றது இப்ப சிக்கமா அதுலா
நா தா சொல்றது நா உனக்கு பேச சொல்லி தரவா
சொல்லி தருவா மச்சி
பேச கூட தெரியாதா உனக்கு கொழந்தைல இருந்து என்னாத பேசன அப்போ
சாப்டியாட மச்சி
அப்பா மறுபுடியு ஃபஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறியா இப்போ சாப்ட்டியடா என்னா பண்ற காலேஜ் எப்டி போது இதுல்லாமே அடுத்தது இதுதா கேப்ப எனக்கு தெரியு எனக்கு
என்னாட மச்சி என்னா பண்ற
சும்மாதாண்டா நின்னுக்குறண்டா பஸ் ஏரலான்ட்டு
பஸ்ஸு இன்னுமா ஏர்ல
போடா பஸ் வருது வருது எர்ணு
பஸ்ஸு வருது ஏற்ணுமா
ஆ நீ என்னாதா பைக்ல எங்கன போறீயா என்னா
இல்ல இல்ல என்னா ஆய்ர்ச்சு காத்தடிக்குதா
ஆமா
மதிமேல உக்காந்னுக்குறண்டா வெயில்ல
ஆம் மேத்த மேல வெயில்ல உக்காந்னுக்குரியா
வெளில இல்ல நெழ்லதா உக்காந்னுக்குறே லைட்டா வெயிலடிக்குது
ஆ பைத்தியு கீத்தியு புச்சிற போதுடா டேய் வெயில்ல ஒகா வெயில்ல ஒகாரதா பைத்தியோ அதனா புச்சிற போது
மச்சி நெட்டு கெடைக்க மாட்டேந்துடா வெறுப்பா
ஆ
என்னா சிம் யூஸ் நீ எனா சிம் யூஸ் பண்ற
நா ஜியோ தாண்டாப்பா வெச்சிகிறே
ஜியோ நல்லா கடைகிதா உனக்கு
நல்லதா கடைக்குது ஜியோ
எனக்குலா ஜியோவே கடைக்காது ஓடோ மாத்திட்டே
ஏ உங்க ஊர் சைடு வேறடா எங்களுது அந்த கிராமோ சைடுல அதுல சிக்னலு அங்க எந்த என்ன சிக்னல் கெடைக்குதோ அங்க அத் து யூஸ் பண்ணாதா நல்லா கெடைக்கு
ம் ம்
எங்க ஊர் சைட்ல ஜியோ சிட்டி சைட்லலா ஃபுல்லா ஜியோ இத்தா கெடைக்கு அதனாலதா ஜியோ வாங்கி வெச்சிட்ருக்கே
ஆ
அதுலயே திடீர் திடீருனு நெட்டு கடைக்காத மாரி பண்ணிறாங்க பை ஜியோ காரனுங்கோ
வேற இப்ப நா சிம்மு மாத்தும்போது ஃபோன் பண்றானுங்கடா
ஆ என்னானு
சிம்மு மாத்தும்போது ஃபோன் பண்றானுங்க அப்டியே
நேத்துக்கு ஏம்பா சிம்மு மாத்துறீங்க அப்டின்டா தமிழ்லதா பேசறாங்கலா
பேச அட்டனே பண்லயா அவுனுங்க அதா சொல்லுவானுங்கோ சொன்னா மாத்த மோ சொன்னா இந்த மாரி ஃபோன் பண்ணுவாங்க பா அந்த மாரின்ட்டு
அவனே சொன்னானா மாத்தி குடுத்தோனே
ம்
என்ன வெச்சுனுருக்க ஓடா ஃபோனா வெச்சுனுருக்கியா
ஓடோதா
ஐயய்யோ ப்ரேம் என்னடானா பி எஸ் என் எல் வெச்சுனுக்குறா அவுங்க ஊருக்கு மட்டு என்னடா புதுசா நல்லா கெடிக்கிது போலக்குது எஸ் என் எல் தா ஊர்ல அதனால தான பி எஸ் என் எல் வச்சி அதா எத்தன ஒரு மாசத்துக்கு எவ்ளோ அதுல நூத்தி ஏதாே எரநூ ரூவா குள்ள தான வரு அது
எரநூ ரூவாகுள்ள வருது
நம்மளா முன்னித்அம்பதுக்கு போட்டுபாங்க
முன்னூத்திஐம்பது ரூவா தா எனக்கு ஆனா அன்லிமிட்டெட் நெட் எனக் கூடோ
ஓடோனாலே அன்லிமிட் தாடா ஃபைவ் ஜிலா இல்லடா நா அன்லிமிட்டடு நெட் தா ஓடோக்குடோ
எனக்கு அன்லிமிட்டட் தா ஆனா நாளா ஒரு நாளைக்கே ஒருத்த நார்மலாவவே மூணு ஜி பி நாலு ஜி பி அஞ்சு ஜி யூஸ் பண்ணுவே நார்மலாவே
ஆன்
வீட்லலா இருந்தனா ஏழு எட்டு இப்டி யூஸ் பண்ணுவே ஃபுல்லாமே இன்ஸ்டாகிராமு யூடியூப் யூஸ் பண்ணுவனா
ஹலோ
காலில சார்ஜி போட்டனா சார்ஜி எறங்குற வரைக்கு யூஸ் பண்ணுவே
யூஸ் பண்ணுவ இறங்குற வரிக்கு
ஆ
என்னதா
ஹலோ
ஹலோ கேக்குதுல
ஹலோ ஆன்
என்ன யூஸ் ஏழு ஜி பி காளி பண்ற அளவு என்ன யூஸ் பண்ணுவ
டேய் படோ எதுனா ஏத்துவேண்டா படோ எதுனா ஏத்துவே பப்ஜி விளயாடுனா பப்ஜிக்கு நெட்டு ந வெளிக்கு
பப்ஜி விளயாட்றியா
பப்ஜி விளயாடுவே எப்பனா விளாடுவே
என்னடா பாவி சுகிரே எல்லாமே விளாடுற போலயே டா
டேய் நா ஸ்கூல் படிக்கும் போதே பப்ஜி விளாடுவேனடா டேய்
சொல்லவேல்ல
ஏய் ஃப்ரீ ஃபயர்க்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா ஃப்ரீ ஃபயர் விளாடுவே டா பப்ஜிக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா பப்ஜி விளாடுவே டா அவ்ளோ தான் டா
மச்சி ஒரு யூடியூப் சேனலா யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுறா யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுரு
ஐயயோ நம்மளுக்கு அதெல்லா வேணான்டாப்பா அப்டிதல்லா வேணா யூடியூப் சேனல் கியூடியூப் சேனல்லா வேணவே வேண நம்முளுக்கு
என்னடா யூடூப்லயே கேம் போறன வேணா வேணாண்ற
டேய் அந்த அளவுலாம் ஆட மாட்டேன்டா பப்ஜி
டேய் எதனா ஒண்ணு அறியோ இல்லயோ சும்மா எத்து போட்டுட வியூஸ்ஸு போவுன்
நீதான் ஆட்ணும் அப்டின்னு பாத்தனா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பிளேயர் ஃப்ரீ ஃப்யர்ல நீயே அமதியா இருக்கும் போது நாங்க எல்லா வால் ஆட்டலாமா சொல்லு
நீ எத்தன ஏ சொல்லிட்டியா
நா சிக்ஸ் இயர்ஸ் வாங்கறதுக்கே எனக்கு இன்னு இருக்குது ஒரு மாசோ ரெண்டு மாசோ இருக்கு நெனக்கிறே
மச்சா அப்பா நா உங்கக்கெல்லா சீனியராடா
டேட் பஃபஸ்ட்டு ஒரு ஐ டி வச்சிருந்தேன்டா அத ரெண்டு வருஷ விளாடிருந்தே அப்பறோ ஆக்ட் போட்டு வில்லாதனால பேன் ஆயிச்சிடாது
ஆ
ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்யோ தான இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணேனா நானு
ம் ம்
ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னா இல்ல ரெண்டாயிரத்தி இருவது டிசம்பரா தெர்ல அப்பதா இந்தா ஆக்கோண்டு ஓபன் பண்ணுனே இப்போ வச்சுகிற ஐ டி
ஆ ஆ
நீ நான்னா ஒரே ஐடியிலதா அந்த இதுல்லா கவு பாயல்ஸ்ல வச்சுக்கிற
நம்ம வந்து அப்பத்துலருந்தே டெக்னிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டோ
ஆ நீ அப்போதுருந்து ஓரையடி நா கெஸ்ட்ய ஐ டி விளாடி ஹெஸ்ட் ஐ டி இலந்து ஒரு பேஸ்புக் ஒரு அதா ஒரு பேஸ்புக் ஒண்ணு மாத்தி பேஸ்புக் ஆக் போட்டு விளாயாடி போய் இப்போ ஒரு ஐ டி மட்டுந்தா உருப்படியா வச்சி விளாடினுக்கிறே அந்த ஐ டி கூட எப்ப போனே தெரியாது அது வேற ஒரு மூணு நாலு பேர் கிக்குது அந்த ஐ டி வேற
மச்சி இப்போ உ தம்பி காலேஜ் போறா தானே
ஏ ஸ்கூல் படிக்கிறாண்டா டுவல்த்து
அப்டியா
ஆ நானே ஃபர்ஸ்ட் இயர் ஒனு முடில அதுள்ளயே அவ காலேஜ் செருவா டேய்
அத இந்த நீ காலேஜ் சர்மத ப்ளஸ் டூ பச்சிருந்தா போல நெனச்சிருந்தே
நா காலேஜ் சேரும் போது லெவல்த் பச்சிருந்த நா தேர்ட் இயர் போனா தா அவ ஃர்ஸ்ட் இயரே வருவா
ஆ
அது வெறிக்கி ஸ்கூல்ல தா இருப்பானங்க அவுனுங்க
அவனல்லா மஜடா எப்பயே என்ஜாய் பண்ற சொல்றே நல்லா
அதுதா சொல்றே ஸ்கூல்ல ஜாலியா இருங்கடா அம்மா ஜாலியா இருக்கணும நா நல்லா பரவால்ல ஜாலியா இருந்தந்தே ஸ்கூல்ல நா சார் பிரச்சன்னா மேம் பேரண்ட் கூட்னு வரது அது இதுன்ல்லா பாத்தா ஜாலியா இருக்க முடியாது ஸ்கூல்ல
ஜாலியனுச்சிரானா
ஜாலியா இந்துச்சு சர்ன்னு போயிச்சுற ரெண்டு வருசோ போனதே தெர்லடா லெவல்த் கூட எதோ பொருமயா போச்சு டுவெல்த் எல்லா போனதே தெர்ல இப்டி வந்து அப்டி முடிஞ்சுச்சு அதுதா டுவல்தல ஒன்னாந்து தப்பு முடிஞ்சுச்சு எல்லாமே
கால்ல வருவோ பசங்களா இட்னு போயிட்டு வனுங்களா மேல ரெண்டு பேரு
ஆ
ஆ ரெண்டு பேர் இட்டனு போயிட்டு
கோபி பண்ணா பாரு அநியாயமா மோனிச அவ தங்கச்சி லவ் பண்ண பாருடா டேய் எந்த விதத்தா செட் ஆகுது அது
லேய் கோபிக்கு வேற ஒன்னு இல்லடா அவ்னுக் அந்த இதுடா அவ்னுக்கு
பானுக்குள்ள எதோ ஒன்னு ஆயிட்ச்சு அவ்னுக் எதோ ஒன்னு ஆயிட்த்து எதனா ஒரு பொண்ண லவ் பண்ணி எதனா பண்ணு
அ அவுனக் அவனு கொஞ்ச இதுவா இருக்குறால்ல
அவ எந்த காலேஜ் படிக்கிறா
அவ் வந்த இதோ காலே சொன்னா இன்னா காலேஜின் தெர்ல
நா காலேஜின்னே தெர்ல
லோகேஸ் மட்டுந்தா வேல் டெக்கு போல நம்ம இதுவுல
லோகேசு ரஞ்சித்து வேல் டெக்கு தா
லோகேஸ் யூனிவர்சிட்டிடா
அ யனிவர்சிட்டி இல்லடா இதுவ் டா அது பேரு வேல் டேக் யனிவர்சிட்ல்யா படிக்கிறா அவ
ஆமா
ஏ வேல் யூனிவர்சிட்டி இல்லடா அவ இன்ஜினியரிங் படிக்றான்டா இங்க
எங்க
வேல் டேக்லதா வேல் டடெக் யூனிவர்சிட்டி தனி வேல் டெக் ஒன்னு தனியா இருக்குது
ம்
அவ வெறு வேல் டெக்ல் தா படிக்குறா நெனக்கிற ரஞ்சித்து வெறு வேல் டெக் தா படிக்கிறா வேல் டெக் யூனிவர்சிட்டிலல்லா ஃபீஸ் அதிகொன்டா வேல் டெக் ஒட
ஆ
இது வேற அது அதுலல்லா கல்ச்சுரல்ஸுல பயங்றமாத்துவானுங் அங் கூடோ
ஆனா இவ்ங்னுங் போலால்ல அனா
இவுனுங் போலா எல்லா வேல் டெக் தான அதல்லா உடுவாங்க
ம் நம்ப்ளு
ஏ அந்த வேல் டெக் காலேஜில அந்த வேல் டெக் காலேஜில நம்பலே கந்துக்குலான்டா வேல் டெக்குல ஒ அவ்ளோ சிட்டாலா புடிக்மாட்டாங் டா லவா லவாசா நட் நடக்கு அ அவுங்குல்துல லவாசான் ஒன் நடக்கு அதுலதோ ஆட் அ ஆக்ட்ருங்க இவுங்க எல்லாருமே வர்வானுங்க அது நம்புல நார்மலாவே உள்ள போயில்லா
மச்சி அப்றோ சவிதா காலேஜ் எப்பர்
கவிதா காலேஜ் வந்து மெடிக்கில் காலேஜ்றா அதுவு ஆ
அலோ ஆ ல்லோ கேக்குதடா
அக் கேக்தா
சவிதா காலஜில்ல சேர போற
இல்ல இல்ல உள்ள போம் அனா அந்த மரி வேல் டெக்குல போற மரி போம் முடியாதுல்ல சவிதால
அது டே அது பக்கத்துக்கே ஒரு இது மேரு இக்குன்டா கோயில் மரி இருக்குன்டா சவிதா காலேஜி
தெரியு தெரியு ஆனா உள்ளயு நறைய இருக்குதுடா
ஆ ஏ அது கூட நல்லாதான்டா இருக்கு காலேஜி சவிதா பனிமலரு
இதாப்பா பன்மலர் நாலே ஷிட்டுன்தான்டா எல்லாரு ஞாபக வருது அ
ஆ ஸ்ரிட்டானா எனக்கு அது தெரியல அதனாலா நம்ம காலேஜ் பாக்கலா எல்லா வெளில எல்லா
ம்
ஆ என்னதுனா பாத்த உள்ளக்கறங்ள ஆ